ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கே சாப்டீங்ளா எனக்கு பின்னாடி சவுண் எனக்கு வந்து சவுண்ட் கேக்குது பின்னாடி சத்தம் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லாருக்கும்
ஆ ஓகே ஓ
ஆ நா இன்னிக்கு இன்னு சாப்புல எனக் பசிக்கல அதுனால இன்னு சாப்பல நீங்க
வந்து ஸ்பெஷல்லா ஓட்டலுக் கூட் டு போறேன் சொன்னாங்க வீட்ல
ஒன்னும் போலயா
போயிட்டோம் போயிட்டு வந்துட்தா சாப்டோம்
சூப்பர்ல என்னன்ன சாப் டிங்க ஹலோ ஹலோ ஹலோ என்னன்ன சாப்ட்டீங்க
ஆம்
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா இப்பதா ஒழுங்காவே கேக்குது
ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ